சொல்லுங்க மேம் என்ன மேம் உங்களுக்கு அடிக்கடி கால் வன்ட்டே இருக்கு
ஆ ஆமா சார் ரொம்ப பிஸி பிசியாயிருக்கேன் என்ன பண்
அவ்வளோ பிஸி லேடியா நீங்க
கலெக்டர் கூட அவ்ளோ பிஸியா இருக்க மாட் ட்ரைங்க நா ரொம்ப பிஸியா இருக்கே செரி சொல்லுங்க உங்க ஏதாச்சும் ஸ்டோரி ஏதாவது சொல்லு ஆ எப்போ
ஹ ஸாரி அந்த அந்த காக்கா போயி கல்லு போடுமுல்ல அந்த ஸ்டோரி சொல்ட்டா
சொல்லுங்க கேப்போம்
அ அவரு எல்லாம் சின்ன வயசுல படிச்சதல்லாம் ஞாபகம் இல்ல தா நான வேணா உங்களுக்கு யூடூபூல்ல பாத்து
காக்கா கல்லு போடுறதா அது மர பத்துக்கழ ஒரு பாட்டி வாட சுட்டு தச்சான் அப்போ காக்கா வந்தப்போ வடைய இல்ல எனக்கு புரியல
நிலால தான வட சுடுவாங்க
நிலாலா லா இல்ல
நா நிலாலா வட சுடுறத நா பாத்துருக்கே
ம் நீங்க போய் சாப்பட்டு வந்துட்டு சொல்லுங்க நிலால வட சுட முடியுமா முடியாதானு சொல்லுங்க
இல்ல மேம் நான் இங்கிருந்தே கேமரால ஜூம் பண்ணி பாத்தேன் பாட்டி வடை போடுற மாரி இருக்க ஒரு பாட்டி வட போடுற மாதிரி தெரிஞ்சது நம் அதுல அ
அப்பறம்
உண்மய தா அவங்களும் எவ்வளவு வருஷமா சொல்றாங்க சொல்றாங்க சொல்லிட்டே இருக்காங்க இன்னும்
செரி மொத்தத்துல பைத்தியமாக்கணும் தே மொத்தத்துல இப்ப பைத்தியமாக்கணும்
ஆல்ரெடி நம்மல்லாம் அப்டிதா நம்ம இருக்கோம்
நம்ம சேர் ரைட் பைத்தியத்துக்கூட சேர்ந்த பைத்தியம் தா
ஒரே நிமிஷம் அப்டியே லைன்லே இருங்க
ஓகே சார்
சொல்லுங்க மேம்
என்ன போய் ஹேண் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்களா இல்ல தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்களா நீங்களா
ஆமா மேம் தண்ணி குடிச்சுட்டு வந்தே ரொம்ப விக்கிரூச்சு
அப்ப எந்த அளவுக்கு முறுக்கு சாப்ட்ரீக்கீங்க
அப்புறம் நீங்க எதோ சொல்லுங்க
அ சரக்கு வாங்கிட்டு உப்பு இல்லன்னு சொல்லவா
சுரக்காயில உப்பா அதல்லாம் அதுக்குமேதெரியுமே நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க தான் சொல்லி கேட்டீங்க என்ன ஏதாவச்சு சொல்லுகானு அதான் சொன்னேன்
அதுக்குன்னு உப்பு போடாதா கதயா சொல்லுவீங்க
எனக்கு பீவரு
ஹரி நான உங்க கிட்ட ஒரு பழமொழி கேட்குறார் த்தி விடுகதை
இல்லையா ஆமா சொல்லுங்க செரி சொல்லுங்க
இப்போ ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு ஓகேவா அது வந்து சுத் சுத்தி ரவுண்டா ஓடிட்டுருக்கு
செரி
ஓகே வா
ஹும்
நடுவுல அந்த ரவுண்டு நடுவுல கோல்டு இருக்கு கோல்டு அது எவ்வளவோ கிராமம் எவ்வளவோ எவ்வளவோ பவுனோ கோல்டு இருக்கு ஓகேவா நீங்க அந்த அந்த தண்டவாளத்துக்கு இந்த சைடு நின் அந்த கோல்டு எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ட்ரெயின் இருக்கு அதனால உங்களால எடுக்க முடியல எப்புடி போய் அந்த கோல்ட எடுப்பீங்க
நானா
உஹம்
ஆஹ் ஒண்ணு ட்ரைன சு ஸ்டாப் பண்ணி ஏறிட்டு அ
ப்பே பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க
செரி அப்போ தண்ட வாளத் அ கடியில ஒரு பெரிய கோகை மாதிரி தோண்டிட்டு அந்த வழியா போய் எடுத்துட்டு வந்துடுவேன்
ரொம்ப சிம்பிள் ஆன்சர் வேண்ணா கேளுங்க நா சொல்றே
நா காம்ப்ளிகேட் பண்ணுவேன்
நீங்க சொல்லுங்க ஆன்சர் வேணுன்னா சொல்லுங்க நா சொல்றே
அப்ப நா ரெண்டாவது சொன்னதும் தப்பு அப்ப
ஆமா ரொம்ப சிம்பிளான விஷயம் இது பறக்கறக்கு நீங்க என்ன ஸ்பைடர்மேனா
இல்லண்ணா நா ஏரோப்ளேன் ந்துருவே
ஏரோப்ளான் எடுத்துட்டுப் போனாலு அந்த எடத்துல ஹெலி கேப் இருந்தாதா உங்களால நிறுத்த முடியு நிறுத்த முடியு
மேல ஹெலிகாப்டர் வந்துட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கு நா கயிறு வழியா எறங்கி எடுத்துட்டு மறுபடியு கயிறு வழியா ஏறி போயிருவே
அதுவு தப்பு ரொம்ப சிம்பிள் உங்கள ஆன்ஸ் த்ரு வேண்ணா சொல்லுங்க நா சொல்றே
சேரி சொல்லுங்க
ஒரு ஒரு கொடி எடுத்துக்கோங்க சரியா ரெட் பிளாக் அண்ட் கிரீன் பிளாக் ம் ரைட் ஃபிளாக் காட்னா ட்ரெயின் நின்றுமா
இப்பதா யாரோ சொன்னாங்க ட்ரெயினே நிக்காதுன்னு
அந்த ட்ரெயின நிறுத்தணு நம்மதா நிறுத்தணு
அது
அது எப்டி நிறுத்துவீங்க ப்படி நிறுத்துவீங்க நா உங்ககிட்ட நா கேட்டே
ஓ ஐயோ கொஸ்டின ஒழுங்கா கவனிச்சிருக் அப்புறமா சேரி அடுத்த கொஸ்டீனு
கொஸ்டின் மேம் இந்த கொஸ்டின்லா நானே கண்டுபிடிச்சது மேம் இருங்க இன்னொன்னு யோசிக்கணு
அ ஐயோ ஓ அ அடுத்து
அடுத்தது இப்போ பச்ச கலர் அப்பா
ம்
ரெட் கலர் அம்மா
அது ஒரு காத்து
பிளாக் கலர் குழந்த இது என்னது
ஏது
கிரீன் கலர் அப்பா
ரெட் கலர் அம்மா குழந்த பிளாக் கலரா
ஆஹ
உம் ரெட் கலரா ரெட்டு் தான் இடிக்குது
உம்
ஏதோ ஃப்ரூட்டை மீன் பண்றீங்கன்னு தெரியுது
பா என்னன்னு கண்டுபிடிங்க
ஆஹ ஏஹே ஐயயோ ஹ டிட் அட நான் என்ன பண்றது
ரொம்ப சிம்பிள் ஆ ஒரு குலூ கொடுத்தா
ஆஹ
நம்ம டே நம்ம டேட் டுடே லைஃப்ல சம்மருக்கு அது சாப்பிடுவோம் டெய்லி
அஹ கண்டுபிடிச்சிட்டேன்
என்னது
வாட்டர்மெலன்
ஆஹ கரெக்ட் தான்
நா வன்ட்டு டிராகன் ஃப்ரூட் வரைக்கு யோசிச்சுட்டே இந்த வாட் டர்மெலன்ன யோசிக்கல
உம் அதுதான் பெருசஎல்லாம் பாத்துட்டு சிரிசு கண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆஹ
இய நா ஆப்போசிட்டா சொல்லியிருக்கேன்
என் டிராகன்ஃப்ரூட் ஹே அந்த உங்களுக்கு உள்ள ஓ ரெட் கலராவா இருக்கு
இல்ல அதுதான் யோசிச்சேன் ஒயிட் கலரா தானே இருக்கும் சீடு பிளக்கா இருக்கும்ல்ல அப்படி யோசிச்சேன்
பச்சைக்கலர் அப்பாவா இருப்பாரு
சரி நான் ஒன்னு கேக்கவா ஒற்றை தூன் ஒழுகாத தூன்
ஹலோ
ஒற்றை தூண் ஒழுகாத தூண்
ஒற்றை தூண் ஒழுகாத தூணா
உம்
ஏதோ ஏதோ குழுக்கூடுங்க
ஒற்றை துண் ஒழுகாத துண் அதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கும் ஒரு அதுக்கு ஒரு கால் தான் இருக்கும்
ஒரு கால் தான் இருக்குமா
ஆமா
தூணுக்கு என்ன பா நாலூ காலா இரு ஆஹ
தெரியுதுல இப்ப கண்டுபுடிங்க ஒழுகாது தா
உஹம்
உழுகதுன்றத மெயன் ளு
மரத் தூனா
ஆஹ
மர தூனா
இல்ல
த
கடியே மழ காலத்துல யூஸ் ஆகும் ச் ஆ வீட்ல இருந்து ஆப் பண்
ரெயின் கோட்
எது ரெயின்கோட்டுக்கு தூணல்லா இருக்கா
ஓ மழ காலத்துல என்னடா யூஸ் ஆகும் அம்பர்லா கட்டா ஆஹா எப்டி வேற வேற வேற
வேறயா எனக் எனக்கே அப்பப்பதான் இப்பிள்ளாம் தோணும் நீங்க கேளுங்க ஆஹா யோசி யோசிக்கங்க சார் ஒர்நிமிஷாம் நான் கால்
செரி ஓகே ஓகே இனஃப்
ஆஹ் ஓகே சார்